வண வணக்கம் தோழி நலமா இருக்கிறீங்களா ஆ சொல்லுங்க ச எல்லாரு நல குடும்பத்துல எல்லாரு நலம்
ஆ சரி சரி நா இப்பதா சாப்டு முடிச்சே
செரி நல்லது நல்லது நல்லது ஆ ரொம்ப லேட்ட சாப்ட்டு முடிச்சுட்டு தூங்குறக்கு ரெடி ஆயிட்ருக்கா ம் ரொம்ப லேட்டா சாப்ட்டுருக்கீங்க வெளில ஆ கொஞ்ச முன்னாடியே சாப்டணு மணி ஆகுதுல்ல ஆ ம் ஒரங் ஆமா ஒறங்குறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியாவது சாப்புணு ரெண்டு மணி நேரோ இல்லன்னா ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்டு சாப்ட்ட ஒடனே படுக்க கூடாது சேரி ம் ஆ ம் அஜீரண கோளாறு ஏற்படு சரியான செரிமான இருக்காது உடல் உபாதைகள் ஏற்படு வேருதுகுடய வாய்ப்புகள் நெறைய இருக்கு ம் மலைச்சிக்கல் இந்த மாரி ஏதாவது சிக்கல ஏற்படுத்து இப்ப நம்ப சா சாப்ட்டுட்டு நம்ம பேசிக்கிட்டே இருந்தம்ன் சொல்லி கொஞ்ச கொஞ்ச களைப்பாரா ஒரு டி வி பாத்து கொஞ் ச தூரோ வாக்கிங் மாரி போயிட்டு அந்த மாரி இந்த பாவச் பண்ணா அ அதனுடைய செரிமான கொளறு இல்லாம நமக்கு கொஞ்ச ஃப்ரீயா இருக்கு மைக்கானாளு அது ஒரு பாதிப்பு எதுவு இருக்காது ம் ம் ஆமா அதனுடைய ஆ ஆ ஏன்னா நம்ம சாப்பறதுனுடைய அது சாப்ல்லா அது பிரச்சன இல்ல தல இந்த உணவு இரவு உணவு உ ட்கொண்ட ஒடனே படுக்க கூடாதுனு சொல்லுவாங்க ம் ஏன்னா அது ம்
விட்டு வந்ததுக்கு அப்றோ மணி வந்து எட்டு மணி ஆயிடுது
ஆம்மா
அதுக்கப்றோ டீ குடிக்கறது எட்டு எட்டே காலாயிடுது
ம்
அதுக்கப்பறோ நம்ம கொஞ்ச நேரோ
ஆ
சாப்பாடுங்றது பத்து பத்தரையாயிடுது
பத்தரையாயிடுது அப்றோ ஒரு பத்தர பதனொ
ண்டு மணி நேரம் மொபைல் ஃபோன்கள பார்த்துட்டு
த்துட்டு எடுத்துக்கிட்டு கொஞ்சோ நீங்க வாயிட்டு கொஞ்ச பேசி கொண்டு கொஞ்ச இது பண்ணாலே அது கொஞ்ச ரிலாக்ஸா தா இருக்கு ஆ இருந்தாலு உங்களுக்கு தூக்க கொறையலல அளவு ஒரு எட்டு மண் நேரம் இரவு தூக்கம்ங்கறது வந்து இப்ப ஒரு நாலு மண் நேர அந்த மாரிதா உங்களுக்கு புடிக்குது அப்போ நால உங்களுக்கு ஒரு நாலு மண் நேரோ உங்களுக்கு பத்தாது ம் கொறைந்தது ஒரு எட்டு மண் நேரம் அதா அதா அதா ம் சில மாற்றங்கள் உடம்புல
குழந்தைக்கு ஏதாவது ஒரு சேமிப்பு திட்டம் பண்ணலாம்னு ஒரு எண்ணம் இருக்கு
ஆ செய்யலா செய்யலா என்ன என்னவுட ஒரு ஆதாரு ம போதுமான டாக்குமெண்ட்டு எல்லா ஆவணங்கள்லா தயார் பண்ணணு என்ன கூட ஒரு தெ தெரிந்த நண்பர் ஒருத்தர் சொன்னாரு நீங்க ஏதோ ஒரு பாலிசு எடுத்துக்கங்க உங்க பேர புள்ளைக்கு அப்டின் கேட்டாரு இல்ல நம்ம அது பத் தி இப்ஒன்னு முடிவு பண்ண முடியாது ஏற்கனவே ஒரு பாலிசு போட்டுருக்கு அது வந்து வேற போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமா போஸ்ட்டு போட்ருக்காங்க இத எடுக்கலான்னா குடும்பத்துல கலந்தா பேசணு அப்டி இல்ல கலந்து பேசிட்டு என்ட்ட சொல்லுங்க நா ஏ மூலயமா போட்டுங்க நீங்க டேரெக்டாவே அ ஆஃபீஸ்லே கட்டிக்கலா பணோ உங்களுக்கு டியூ அப்டின்னாங்க சரி நா கலந்துட்டு சொல்றே அப்டினு சொல்லிருக்கே அதூ நல்ல ஐடியா தா ம் பெருசா செய்யலனாலு ஒ குறுகிய ஒரு அமௌண்டா அப்ப எடுத்துக்கலா ஒரு சின்னதா ஒண்ணு எடுத்துக்கலா ம்
இல்ல நா ஒண்ணு அது மாரிதா சின்னாதா போட்டுட்ட
ஆ
நா எங்க அம்மாவ உடைய பேர்ல போட்டுருக்க
ம்
ம் அது வந்து மாதத்திற்கு ஒரு மாதம் மாதம்
ஆ மூணு மாசத்துக்கு ஒரு மாட்டி கட்ணுமா
ஆ ஆமா மூணு மாதத்திற்கு ஒரு முறை கட்டினால் போது
கட்டினால் போது ம் அப்டியு எடுத்துக்கலா இல்லன்னா ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி கட்ற மாரியே இருக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்ற மாரியு இருக்கு அமௌண்ட்டு அதுக்கு தகுந்த மாரி மாறுபடு
ஆமா மாத மாதமு கட்டலா மூன்ற மாதத்திற்கு ஒரு முறை கட்டலாம் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை கட்டலா வருடத்திற்கு ஒரு முறையு கட்டலா அப்டி இருக்கு நமக்கு வந்து ஆறு மாதத்திற்கு ஒரு முறைங்கிறதும்
கடினம் தா ம்
அதா மூன்று மாதத்திற்கு ஒரு முறைன்னு கட்டிடுவோன்ட்டு
சேரி சேரி சேரி நல்ல ஐடியாதா அப்டி எதோ வாய்ப் ம் வாய்ப்பு இருந்தா அது ஒரு எத்தன அஞ்சு ம் அப்டி எதாது புள்ளைகளுக்கு செய்ற மாரி இருந்ததுன்னா எத்தன வருஷத்துல ஆ மெச்சூரிட்டி ஆவு இப்ப போட்டம்னா அந்த ஸ்கூல்ல டைத்துக்கு வருமா இல்ல அதுக்கு முன்னடி வருமா
ஆ அதுக்கு வந்து பத்து வருட கால அளவு
ஆ அப்ப ஸ்கூல் படிக்கிற டைத்துக்கு வந்துரு அது ம்
இல்லடா அது வந்து என் பிள்ளைக்காக போடல
ம் ம்
அது வந்து என்னுடைய
ஓ தாயாருக்காக நீங்க போட்டது ம்
ஆமா ஆமா அது வந்து அவுங்களுடைய அறுவது வயதுல அவங்களுக்கு பயன்படும்
ஆ
அது மாதிரி
அ அறுவது அறுவத்தி ரெண்டு வருஷோ பத்து ம்
அடுத்தது எ எ எப்பிள்ளைக்காகவு ஒன்னு போடணு அ அ ஆனா வந்து அது அது வருடம் அதிகமாக இருப்பதால் யோசனையாக உள்ளது
ம் ம் உண்மதா உண்மதா உண்மதா ஏன்னா வயது உங்களுக்கு கொறைவா இருக்கு போது அதிக வருடங்கள் புடிக்குது
ம்மா அதா போஸ்ட் ஆபிஸ் மூலையமா எதாவுது போடலா அப்டின்னு ஒரு எண்ணோ இருக்கு
ஸ்கீம் இருக்கு அது ந விசாரிங்க அது நெறைய ஸ்கீம் இருக்கு அதுல
ஏன்னா வந்து செல்வ மகன் சேமிப்பு திட்டம்னு ஒன்னுருக்கு
அ
அதுல போடலான் தா ஒரு எண்ணோ இருக்கு இப்போதைக்கி
ஒரு எற்நூறுவா முன்னூறுவா ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாரி அந்த மாரி ஸ்கீம் எல்லா இருக்கூன் நெனக்கிறே
இல்ல இதுல அப்படி கெடையாது மாத மாதம் மாதம் கட்டணும் இதுல
ம்
குறைந்தபட்ச தொகை ஐநூறுவா
இதுவா ம் ம் ம்
அதிகபட்சமாக எழுவதாயிரோ வரையு கட்டலா
ம் வசதி தோத்த மாரி
ஆமா மாதம் மாதம்
அ
ஆ நா அதா என்னுடைய ஏ க பிள்ளைக்காக ஒரு மாதம் மூவாயிரம் போடலாம் என்ற எண்ணம் உள்ளது அதுதா போன வாரோ போய் கேட்டுட்டு வந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல ஆ அத கேட்டுட்டு வந்தோன
அவுங்க என்ன ஆலோசனை கூறினார்கள் ம்
ஆ
ம்
ஆ அத எடுத்துகிட்டு வரனோ பேன் வந்து நம்மலோடது ஆ ஆதார் வந்து குழந்தையோடது
ம் ம் ம்
ஆ
ஆ அ அ
இல்லை என்றால் போன மாதமே சேர்த்திருப்பேன் அந்த திட்டத்தில் அ ஆ அதான் போன வாரோ போல
ஆதார் எடுக்கிறதுக்கான மொயற்சிகள் செய்தீர்களா ம் செரி
ஆ அது வந்து இன்னக்கி தா வந்து ஆதார்
சேரி சேரி அத ஒரு மூண் நாளே நம்ம செக் பண்ணி பாத்துக்கலா ஆன்லைன்ல
ஆ இல்ல நா போன வாரோ குடுத்ததுக்கு இன்னக்கீ தா வந்துது
ம் ம்
ம் அ நேரம் அதிகமாய்விட்டது அப்போ இன்னைக்கி எதார்த்தமாக
இல்ல அவர்கள் எடுக்கும்போதே சொல்லிடுவார்கள் இது ஒரு மூணு நாளு சென்று நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணி பாருங்க அ அப்டின் சொல்லுவாங்க அவங்க எடுக் க்கு போதே அத அப்ளை பண்ணு போதே சொல்லிருவாங்க அவங்க ஆ நீங்கள் அப்படி எதுன் பாக்க ஆ
நானு மூணு நாள்ல எ கழுத்து ச செக் செய்து பாத்தேன்
ம்
ஆனால் வரவில்லை
சேரி சேரி சேரி அது எப்டியோ அதனுடைய ஆதாரனுடைய கால அவகாச காலம் ஏ லே ஏற குறைய வந்து ஒரு மாச காலம் பிடிக்கு மின்ன புன்ன இருக்கலா ம் இப்ப இப்ப உங்களுக்கு ஒரிஜினலே வந்துட்டா ஒரிஜினலலு போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமா தா வரு சொல்லுவாங்க போ உங்களுக்கு வந்து இப்ப வந்து நீங்க டூப்ளிகேட் எடுத்துக்கலாமா
இல்லப்ப நா அதுதா வந்து
அத வந்து இணையதளத்துலயே எடுத்து விட்டேன்
ஆ
ஆ ஒரிஜினல் கார்டு வந்து நம்ம வீட்டு முகவரிக்கு வந்துவிடும்
ஆமா நீங்க எந்த முகவரிக்கு நீங்க குடுத்திருக்கீங்கள அந்த முக முகவரி கு நம்மளுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமா வரு ம் இல்ல அதற்கு முன்னாடியே உங்களுக்கு வேணும்னா நீங்க தயா அ ய இத அந்த டாக்குமெண்ட்ட வெச்சு நீங்க ஒரு டூப்ளிகேட் ஒன்ன வெ வெளி வெளியாக்கிக்கலா சருப்பா தேவப்பட்
ம் இல்ல இல்ல அது மட்டு தா எடுத்தாச்சு
ஆ
ஆ கார்டு வர வரைக்கு நம்ம இத பயன்படுத்திக்லா
ஆமாமா பயன்படுத்திக்லா பயன்படுத்திக்லா ம்
ஆ அதுதா குழந்தையோட பிறப்பு சான்றிதழ் கேட்ருந்தாங்க அதுவு எடுத்தாச்சு
ம் நல்லது நல்லது ம் ம் நல்லது நல்லது ம்
ம் நன்றி தோழரே தொடர்ந்து பேசுவோ
நன்றி வணக்கம் தொடர்ந்து பேசுவோ